நல்லா இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே தோழி நா அது எப்டி தோழி என்ன சமச்சீங்க நீங்க
நா என்ன சமச்சே நா வந்து பாத்தீங்க மட்டன் வந்து கிரேவி வச்சே இன்னைக்கு நல்லா கொஞ்சோ கிரேவியா திக் கா மட்டன் கிரேவி வச்சிட்டு அப்றோ நெய் சாதம் நெய்சோறு அப்டின் சொல்லுவாங்ள நெய் சோறு செஞ்சே ரொம்ப நாளாச்சி பண்டிகைக்கே பாத் தீங்னா நா பிரியாணி எங்க பண்டிகப்போ நா பிரியாணியே நா செய்யல ஏனா ஒருத்தர் வீட்ல கூப்டர்னால அங்க போய்ட்டு அப்பத்லந்து பிரியாணி செய்யலான் நெனச்சே செரி கணவர் இல்ல அவுங்க வேற வேலைக்கா போய்ட்டு இருக்கனால பண்ணும்லா அவுங்க இருந்து செஞ்சாதா நல்லா இருக் போ பிரியாணின்றது அவுங்க இல்லாம எனக்கு செய்யுறதுக்கு எப்டியோ இருக்கு அனால சும்மா இப்ப நீ ஏனா இப்ப நாளைக்கி ஆமா நாளைக் பசங்க ஸ்கூலுக்கு போய்ருவாங்க அனால செரி நெய் சோறு இப்ப செய்யலாமேன் செஞ்சே இப்போ வர சனிக்கெழம புள்ள ஞாயித்துகெழம வேணுனா வந்து பிரியாணி செஞ்சுக்லா அப்டின்ட்டு நா விட்டுட்டே நானு ஏனா எல்லாருமே ஒரு எதுனா ஒரு நல்ல டிஷ்ஷா செய்ரோனா அப்ப எல்லாருமே இருக்கோனு கணவர்
ஆமா தோழி அ ஹஸ்பண்ட்டு கணவர் இருந்தாதா அது பிரியாணி செஞ்சா அவுங்க என்ன சொல்றது அவுங்க புகழ்ந்து சாப் இப்பதா நம்முளுக்கு ஒரு நிறைவா இருக்கு அந்த செஞ்ச பிரியாணிக்கு ஒரு இதா இருக்கு ஆமா தோழி நீங்க எப்டி சொல்லி செய்வீங்க பிரியாணி
பிரியாணினா எங்க ஊர்ல செய்யற மாரிதா செய்வ நாங்க வந்து இப் பாத்தீங்கனா இப்போ ஒரு கிலோவுக்கு அர கிலோக்கு முக்கா கிலோ கை புல்லாட்டி அரை கிலோ கறி போடுவோ அரை கிலோ தக்காளி அரை கிலோ வெங்காய போடுவோ ஆ ஆமா ஆமா ஒரு கிலோக்கு ஆமா எங்க ஊர் சைட்ல்லா அவுங்க எல்லாருமே அப்டிதா செய்வாங்க ஆ நா சொல்றே அதா ஒரு கிலோ அரிசி தீனா நம்மோ ஒரு கிலோ கறியு சில பேர் போடுவாங்க நா எங்க வீட்ல அந்த அளவுக்கு சாப்ட மாட்டாங்க அதனால ஆஃப் கே ஜி தா போடுவே நானு சிக்கனு மட்டனு பீஃப் எதுவா இருந்தாலு ஓகே ஆமா ஏனா கொஞ்சோ அதுல போட்டு சிக்கனா இருந்தா தனியா நம்ம பொறிச்சிக்லா நம்மோ பொறிச்சி தானே இப்ப எல்லா பிள்ளைங்ளு சாப்பறாங்க யாருனா சாப்பாட்ல போட்டா திங்கவே மாட்டேன்றாங்க
ஆமா பெரியவங்க மட்டுதா அந்த பிரியாணி இருக்குல கறி சாப்பிட்றாங்க பசங்களுக்கு எல்லாமே பொறிச்சதுதா புடிக்குது
ஆமா அதனால பிரியாணிய இந்த மாரி சின்ன அரிசி ஊற வச்சிட்டு ஓ அரை கிலோ வெங்காயோ நல்லா நீட் நீல வாக்ல மெலிசா கட் பண்ணிறோ அப்றோ தக்காளி வந்து அரச்சி தா போடுவோ எங்க இதுல இப்ப வெட்டி வெட்டி போட்டா பசங்களா வந்து ஆமா எங்க வீட்டு சைடு அப்டிதா அர ச்சி போட்டாதா நீங்க ஆம்பூர் கேள்விப் பட்டிருக்கீங்ளா ஆம்பூர் பிரியாணி ஸ்டார் பிரியாணி அந்த ஊரு தா எங்கள்து ஆமா எ சொந்த ஊரு அதுதா அதனால நாங்க அரச்சி தா போடுவோ அரை கிலோ தக் காளி அரை கிலோ வெங்காய வந்து நீல வாக்குல வெட்டிட்டு அரை கிலோ தக்காளி கரெக்டா அரை கிலோ போன்னு ரொம்போ கூடவு போட கூடாது கம்மியாவு போட கூடாது
ஆ ஆ ஒரு கிலோக்கு அரை கிலோனா ரொம்ப அதிகோல்ல தோழி அது
இப்ப இங்க இதுலல்லா வந்து மசாலா அதிகமா இருந்தாதா சாப்புடு இப்ப நம்ம கடைகள்ள பாத்தீங்கனா மசாலாவே இரு காது சில இதுல மசாலா அங்கங்க ஒட் நாப்புல இருக்கு அங்கங்க அப்டியே ஒக்காந்திருப்போ செரிய கிண்டாம சில இதுல சுக்காவா இருக்கு ஒரு மாரி பிரியாணி எங்க இதுல வந்து நாங்க மசாலா கொஞ்சோ அதிகமா தா போடுவோ அதனால ஆனா கரெக்டா வந்துரு ஒரு கிலோ அரிசிக்கு நம்ம அரச்சி போறதுனால வந்து கரெக்டா வந்துரும் பட்
டா அது எல்லாத்தலயு மிக்ஸ் ஆயிடு நம்ம நறுக்கி போட்ட மட்டு அது சைட்ல சைல உங்களுக்கு அரச்சிட்டீங்கன்னா நீங்க வந்து எல்லாத்திலியு மிக்ஸ் ஆயிடு அது உங்களுக்
ஆமா அதா அரச்சு போட்டனு குக்கர்ல குக்கர்லதா முன்ன தாள்ச்சுதா நா வந்து தம் போடுவ ஒரேடியா வந்து தம் போட மாட்ட எங்களுக்கு பழக்கமு இல்ல சிக்கன் மட்டு எத குக்கர்ல வந்து பட்ட லவங்கம் வெங்காயம் இஞ்சி பூண்டு அப்றோ மொளக அது லைட்டா வேணுன்னா மஞ்சது ஆனா வேற எந்த நாங்க மசாலவு அந்த அளவுக்கு ஆட் பண்ண மாட்டோ சில பேர் ஆட் பண்ணுவாங்க கரம் மசாலா இந்த பிரியாணி மசாலா அதெல்லா போட்னா இது வரைக்கு அதா எதுமே நா போட்டு நா செஞ்சதே கெடையாது
அதெல்லா நல்லா இருக்கறதில்ல தோழி நம்ம அந்த கரம் மசாலா திங்ஸ் இருக்கு பாருங்க அது போட்டா பட்ட கிராம்பு ஏலக்கா அது போட்டு நம்ம என்ன சொல்றது கோ ஏ மே சக்தி மசாலா அது போட்டா மட்டுமே போது தோழி பிரியாணிக்கு வேற எந்த மசாலு நானு போட மாட்ட இஞ்சி ஆ பூண்டு விழுது இருக்கு பாருங்க
ஆமா ஆமா ஆமா எனக்குமே ஃபிரெஷ்ஷா போட்டதா புடிக்குமே அது பச்சையா நல்லா அர ச்சி ப்ரஷா அது ஸ்மெல்லே நப்பாங் வீடே தூக்கு நல்லா வெளிய வரைக்கு
அப்பதா அந்த பிரியாணி டேஸ்ட்டே வரு உங்களுக்கு வீட்ல நம்ம ஆல்ரெடி அரைச்ச வச்ச அஹ் என்ன சொல்ல இஞ்சி பூண்டு விழுதுல நம்பளுக்கு வந்து நல்லா இருக்கறாது ஆமா பிரியாணி கண்டிப்பா உங்களுக்கு வந்து அரை அரைச்சு போட்டதா ஃப்ரெஷ்ஷா அரைச்சு போட்டதா அந்த பிரியாணிக்கே அழகு
ஆமா எப்போ இஞ்சி பூண்டுதான டேஸ்ட் குடுக்குறதே அதுனால பச்சை வாசன போற வரைக்கு நல்லா நம்ம வதக்கணு நல்லா அது வதக்கனாதா அதுக்கப் றோ அந்த மாரி போட்டா எல்லாமே கரெட்
நீங்க பச்ச மொளகா எவ்ளோ தோழி போடுவீங்க
பச்சமொளகல்லா கம்மி தா பா எங்க இதுல காரோ அந்தளவுக்கு ரொம்ப ச க பச்சமா ஒரு கிலோக்கு வந்து நாலு போடுவ நாலு இல்லன்னா மூணு போடுவ அவ்ளோதா அதுக்கு மேல போட மாட்ட ஆமா காரமும் மீடியமாதா செய்வ ஆமா எலுமிச்ச ஒரு கிலோ அந்த ஒரு பாக்கெட் தயிர் போடுவ இல்ல உன்னு கொஞ்சோ ஒரு ஒரு பாக்கெட் அத பத்ருவா பாக்கெ இருக்குல அது ஒரு பாக்கெட் இன்னொரு பாக்கெட்ல கால்வாசி போடுவ ஒன்ற பாக்கெட் தயிரு ஒரு லெமன் ஃபுல்லா போடுவோ
அப்படியா தோழி ஆமா அந்த லெமன் போட்டதா அது டேஸ்ட்டே கொஞ்ச லைட்டா உங்களுக்கு என்ன சொல்றது லைட்டா புளிச்சாதா அந்த அக்னி சொல்வாங்கல்ல பிரியாணிது ஆமா அது கொஞ்ச புளி ச்சாதா அந்த பிரியாணிக்கே டேஸ்ட்டு
டேஸ்ட் குடுக்க நல்லா ஆமா எனக்கு இது இதுவரைக்கு ஆயத் த்தரபத்ரி இந்தா செய்யணுனு ஆச செய்ய தெரியாது கடையிலயாது வாங்கி சாப்படுனு ஆச ஆனா என்ன மந்தி பிரியாணி புதுச புதுசா வேற சொல்றாங்க மந்தின்னு வேற இருக் க்குனு அதல்லா எந்தி எந்திதா தெரியாது என்ன மந்தி அப்டின்ற எல்லல இருக்கா அதெல்லா கேட்ட சுக்கமா இருக் குமா மசாலாவே இருக்கா அப்ப மசாலா என்னாத பிரியாணி என்னடா பிரியாணி அது
அது ரொம்ப அது வந்து அரபியன் ஸ்டைல்லு மந்தி தோழி அது அது வந்து உங்களுக்கு ரொம்ப ட்ரையா இருக்கு அதுல வந்து பட்ட கிராம்பு ஏலக்கா ஆமா ஆ ஆமா கொஞ்சோ தொண்டையில நம்மளுக்கு அவ்ளவா நம்ம வந்து ரொம்ப என்ன சொல்றது லூசா சாப்பிட்டு குழம்ப எல்லா அல்லி ஊத்தி சாப்ட்டு பழக்கம் நம்மளுக்குல்லா ஆ அங்கெல்லா வந்து உங்களுக்கு ட்ரையா தா சாப்டுவாங்க நார்த் சைடா இருந்தாலு உங்களுக்கு என்ன சொல்து அ சவுதி துபாய் எல்லா அப்டிலா அங்கெல்லா கொஞ்சம் ட்ரையா தா சாப்டுவாங்க அவுங்களுக்கல்லா சும்மா அவுங்க என்ன சொல்றது ரொட்டியே அவுங்க அப்டியே சாப்டுவாங்க எதுவும் இதா இல்லாம உங்களுக்கு அப்டியே அந்த சிக்கனோட லெக் வச்சுட்டு அப்டியே அந்த என்ன சொல்றது அதுல இருக்குல ஒரு ஃப்ளஷ்லயே நம்ம அவுங்க சாப்டுவாங்க எடுத்து மாட்டோ நம்மளுக்கு குழம்பு வேணு கண்டிப்பா அதனால நம்ளுக்கு அவ்ளவா பிடிக்காது சில பேருக்கு பிடிக்குது அந்த மந்தி பிரியாணி அதுல ஒரு மாதிரியான ஒரு ஸ்மெல் வரு என்ன சொல்றது இந்த ரைஸு வடிச்சா அவுங்களுக்கு கண் அது
கஞ்சி ஷ்
இருக்குதுல்ல ஆமா அது ஸ்மெல் கொஞ்சோ லைட்டா இருக்கு அதுல அது ஒரு மாதிரியா செய்வாங்க தோழி அது ரொம்ப
இருக்கீங்களா என்ன கத்திரிக்கா செய்ய தெரியுமா எனக்கு அது ஒரு தடவயாவது ஆச செய்யணும்னு தா ஆசை என்ன கத்து
என்ன கத்திரிக்கா தெரியாது தோழி எனக்கு பிரியாணிக்கு குடுப்பாங்கள கத்திரிக்கா சட்டனி அது ஒரு ரெண்டு தர் அது என்ன கத்திரிக்கா சொல்லுவாங்களா
ஆமா ஆமா அது என்ன கத்திரிக்கா அப்டின் தா சொல்
எ வீட்ல அதெல்லா கத்ரிக்காய் சட்னின்னு சொல்லுவாங்கல்ல அது அவ்ளவா தெரியாது ஆமா கொஞ்சோ ரெண்டு நேரம் மூணு தடவை பண்ணிருக்கே அவ்ளோவுதா அவ்ளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பிரியாணி நல்லா செய்வே வேற என்ன சொல்றது இந்த கத்திரிக்கா சட்னி வந்து ரொம்ப வெப்ப வைக்க மாட்டோ நாங்க வந்து அ என்ன சொல்றது ஆனியன் பச்சடி தா ரொம்ப
செரி நீங்க எப்டி செய்வீங்க அப்ப உங்க ஸ்டைல் பிரியாணி நீங்க எப்டி போ நீங்க கரம் மசாலா போட்டு செய்வீங்களோ
இல்ல இல்ல நா கரம் மசாலல்லா போட மாட்டே எனக்கு பிடிக்காதுப்பா நா கரம எங்க மாமி வந்து எனக்கு சொல்லிக குடுத்தது வந்து கரம் மசாலல்லா போட சொல்லு குடுக்கல அப்டியே பட்ட கிராம்பு ஏலக்கா அந்த பிரிஞ்சு இலை அந்த ஸ்டார் அனிஸ் சொல்லுவாங்க ல ஆமா அது மட்டு தா நா போடுவே அது போட்டுட்டு அ எண்ணெய் சூடு படுத்துட்டு நான் வந்து நானூறு கிராம் தா போடுவே வெங்காயம் பெருசா நீங்க சொன்ன மாதிரி பெருசா நறுக்கி மெலிசா பெருசு பெருசா இருக்கணு நறுக்கி அந்த சேர்த்துட்டு அது நல்லா பொன்னிறமா மாற்ற டைம்ல என்ன சொல்றே முதல்ல நா என்ன பண்ணுவே ஆமா இஞ்சி பூண்டு போட மாட்டே நா முதல்ல நான் வந்து கொத்தமல்லி போடுவே நல்லா அது என்ன சொல்றது வெங்காய வந்து நல்லா வதக்கி வந்துச்சு அப்றமா நா முதல்ல வந்து இதுதா போடுவே கொத்தமல்லி போடுவே ஆமா கொத்தமல்லி ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு ஒரு ஒரு நிமிஷம் அத கொஞ்சோ லைட்டா வணக்கிட்டு அதுக்கப்றமா புதினா போடுவே புதினா போட்டுட்டு அத வணக்கிட்டு அதுக்கப்புறம் தா இஞ்சி பூண்டு போஸ பேஸ்ட் போடுவே
சேரி சேரி சேரி சரி
அதுக்கப்புறமா தக்காளி என்ன சொல்றது தயிறு, லெமன் எல்லாம் போட்டுட்டு அது நல்லா வ வனக்கி கிட்டு அதுக்கப்பறமாதா நா சிக்கன் போட்டு லாஸ்ட்டாதா சிக்கன் போடுவன் நா லைட்டா நல்லா அது கொதிச்சிட்டு நல்லா இத ஆயிடுல்ல சால்னா அப்போதா நா சிக்கன் போடுவன் அப்போதா உங்களுக்கு சிக்கன் அது
புடிக்கணு நல்லா வாசன வரனு அப்டின்னு சொல்லுவாங்கள்ள இஞ்சி பூண்டு சிக்கன்ல புடிச்சிருமா அது அந்த டேஸ்ட்டு
அதெல்லாம் புடிச்சிரு அ எதுக்குனா நம்ம மொதல்ல போட்டுட்டா சிக்கன்ல எல்லா ஒடிஞ்சு எலும்பெல்லா தனியா அதோட சதயெல்லா தனியா போயிடுது தோழி அதனாலயே நா என்ன பண்றது எங்க மாமி வீட்ல இப்டிதா சொல்லி குடுத்தாங்க எனக்கு நா அதே இதுலதா நா ஃபாலோ பண்ண போயிட்டன் அவுங்க எல்லாமே நல்லா கொதிச்சு வந்துட்டு அப்பறமாதா அவுங்க சிக்கன் போடுவாங்க
சிக்கன் போட்டு ஒரேடியா அரிசி போட்டு மூடிருவீங்ளோ தம்மாவே விட்டுருவீங்ளோ
இல்ல நா தனியா த தம்மெல்லா எப்பயாது அர்ஜன்ட்டு பண்ணா நா தம் பண்ணுவன் இல்லனா நா மோஸ்ட்லி வந்து அத தனியா வடிச்சுதா போடுவன்
சேரி சேரி சேரி ஓகேங் பாயாசல்லாம் செய்வீங்ளா நீங்க பாயாசம்
ஆ பாயாசோ நல்லா கீர் குருமான்னு சொல்லுவாங்கள்ள அந்த மாரி பண்ணிருக்கேன் பாயாசமெல்லா எப்பயாது வீட்ல ஃப்ரைடேனா பண்ணுவாங்க நம்ம வீட்ல ஸ்வீட் கண்டிப்பா எதாவது பண்ணிடுவோ
த்துக்கணு ஆச இந்த வெடிப்பு வராம செய்ய ஒருக்கு எப்டி செஞ்ச அது விரசல் விட்டு விரிச ஒடஞ்சு போச்சு குலாப் ஜாமுன்தா
அப்டியா எங்கம் எனக்கு அவ்ளவா தெரில எங்க மாமி நல்லா பண்ணுவாங்க குலாப்ஜாம் கூட மெது மெதுன்னு இருக்கு அப்டியே போட்டா தொண்டைல அப்டியே எறங்கு எங்க மாமி நல்லா பண்ணுவாங்க எனக்கு அவ்ளவா ஸ்வீட்ல போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல ஆல்ரெடி இரு க்கற வேலயே ரொம்ப இருக்குது இதுல எல்லாமே நம்மளே கத்துகிட்டா நம்மகிட்டயே எல்லாரு விட்டுருவாங்க அப்புறமா நீங்கதா பண்ணிங்கம்போல இல்லனு விட்டுருவாங்க எதாவது நம்மளுக்கு தெரியாதுன் சொன்னாதா அவுங்க எதாவது பண்ணுவாங்க கூட இல்லனா நம்மளே ஆமா நம் மேலயே ஆல்ரெடி நாம பெரிய மருமக வீட்ல அதனாலயே எல்லா மே நம்ம வேல பட்டுருது சமைக்கணு நம்மதா எதாவது கேட்கணுனா நம்மதா எல்லாத்தலயு நம்ம ஃபர்ஸ்ட்டா இருக்குறோ
நீங்கதான பெரிய மருமக நீங்கதான பெரிய ம நீங்கதா செய்யணு நீங்கதா எல்லா நம்மட்ட
ஆமா எல்லாத்துலயு நம்மளதா மொதல்ல கேக்கறாங்க சின்னவங்களுக்கு தெரிஞ்சிருந்தா கூட நம்மளுக்குதா அவுங்க மொதலு
பெரியவங்கதா இருக்காங்களே நீங்க ஏன் செய்றீங்கன்ற மாரியே இது நம்மள வெச்சே டார்கெட் பண்ணுவாங்க
என்ன சொல்றது சின்னவங்கலா இருந்தா அவுங்க சின்னவங்கலா இருந்திர்றாங்க பெரியவங்ளா நம்ம வீட்ல நம்ம சின்னவங்ளா இருந்தாலு மாமி வீட்ல பெரியவங்களா ஆனுட்டா அவ்ளோதா பெரியவங்கதா எப்பவு நம்ம நா எப்பவு எல்லாத்துலயு ஃபர்ஸ்ட்லந்து எல்லா வேல வேலயு எங்க மேலதா பட்டுருது
சேரி சேரி சேரி கண்டிப்பா சேரி ஏனா இப்ப நம்ம நேரம் பாத்தீங்கனா முடிஞ்சிரு மீண்டும் பேசலாம் நன்றி வணக்கம்